தோழரே
வணக்கம் தோழரே நா பேசறது கேக்குதுங்ளா
போன கால்ல வந்து நீங்க அத பத்தி சொல்லிட்ருந்தீங்க
ம் ஆமா தோழரே ம் அப்ப வந்து பாத்தீங்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறும் இல்லைங்ளா அப்ப அந்த மாரி இருக்கம்போது இப்போ நம்ம கணவர்கிட்ட அந்த மாரி சொல்றோ அப்டிங்கு போது அவருக்கே வந்துட்டு எல்லா விஷயமு வந்துட்டு நம்ளோட இதாலே சொல்ல முடியாது சிலவங்களுக்கு இப்டிதா புரியு அப்டிங்கும் போது ஒட்காந்து நம்ம பேச வச்சு அப்டி சொன்னாதான் வந்துபு புரியுமில்லையா அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் பெற்றோர்களும் வந்து குழந்தைங்கிட்ட நேரம் ஒதுக்கி அவுங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்ற நேரம் நறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா ஒரு குழந்தைங்க இருக்காங்கனாலே பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சம்பாரிப்பாங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சு ட்டு சம்பாரிப் பணம் நறையா இருக்கும் ஆனா குழந்தைகள வந்து பாக்றகு நேரம் இருக்காது அவுங்க சு சோசியல் மீடியா அது இதும் யூஸ் பண்ணிட்ருப்பாங்க குழந்தைங்களு ஃபொக்கஸா பாக்கதநால அவுங்க வழிதவரி பொய்ருவாங்க ஒண்ணும் இல்ல சமுக வலத் ஹலோ யார் பேசுறாங்களோ அவுங்கள வந்து நேர்ல பாக்குறது அவுங்கள போயி மீட் பண்றது அ இங்க இருந்து வேற ஊருக்கு போறது அந்த மாதிரி விஷ் ஷ்ங்களல நறையா நம்ம நியூஸ் பேப்பர்ல பாத் டொய்ல அவுங்க ரண்டு வர்ஷ் வர்சத்துக்கு முன்னாடிஎல்லா அந்த மாரிலா நடந்ததெல்லா உண்டு அவுங்க சொன்ன மாரி இருக்கும் போது யாருஎன்னன்னு முன்ன பின்ன தெரியாதவங்கல போய் பாக் க்கிறது அதெல்லா ஒரு நல்ல விஷயமே கெடயாது இல்லைங்களா ஹும் இந்த மாரி இதெல்லாமே நடக்கு தது இதோ அவுங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்க அப்டிங்கும் போது அந்த குழந்தைங்க எதுக்கு மத்தவங்க கூட பேசுது இல்லைங்களா
ஹம்
அதனால சில பெண்மணிகள் அதனால தான் இப்ப என்னன்னா குழந்தையும் பாக்குணும் ஆனா வீட்டில இருந்து வருமானம் ஈட்ணும் அப்டிங்கறதனால ஒர்க் ஒர்க்ஃப்ரொ ஓம்வந்து இது பண்றாங்க ஏன்னா வருமானத்தையு விடகூடாது ஸ் ஏன் அப்டின்னு வருமானம் வந்து பாத் பத்தீங்கன்னா பெண்மணிங்களுக்கு பொர்த்த வரைக்கு அது அவுங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாறி
ஆமா
செரிங்களா சோ வந்து அதே மாதிரி எல்லா கணவருமே இன்னொரு விஷ்யோ வந்து என்ன தெரிஞ்சது அப்டின்னா எல்லாருக் எல்லாத்தோட கணவ மட்டுமே வந்துட்டு வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணு அப்டின்னு சொல்லி விட மாட்டாங்க சில கணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப் அப்டினா ஹ இல்ல ஹதெல்லா எதுக்கு க வேண்டாம் வீட்டுல இருந்துதான் இத்தனைக்கு அவ் பண்ணுவாங்க அதுனால, வேண்டாம் அப்டிம்பாங்க சோ அந்தமாரி சுத்தி இருக்கவங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால அவங்கவுங்களுக்கு வந்து இது ஒரு சோசியல் மீடியாவ அவுங்க நல்லா பயன்படுத்துறாங்க அப்டின்னா அதுல இருந்து வருமானம் ஈட்டுறாங்க தப்பான ஒரு கான்டக்ட் எதுவுமே கெடைக்கல தப்பான வழி வந்து அவுங்க தேர்ந்தெடுக்க அப்படிங்கற பட்சதல உங்க போகட்டும்ன்னு அவுங்கள போக விடணும் சில பெண்மணிகளுக்கு அந்த மாரி இடம் கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் ஆவோ எதோ ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி வராங்க குடும்பத்து அவுங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஏதோ ஒன்னு குடுக்குறாங்க வீட்ட பாத்துக்கிட்டாலுமே அ இல்லைங்களா? சில பெண்மணி ஆமா சில பெ வந்து பாருங்கள அவுங்க டேலண்ட்ல்லாம் ஆனா நறைய இருக்கும் உண்மையா சொல்லண்ணும்னா கணவர் வந்து விட மாட்டாங்க வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாரி இன்னல்கள்னாலே அவுங்க வந்துட்டு இல்ல வேண்ட ஆ எதுக்கு அப்டின்னு விட் விட்ருவாங்க அந்த மாரி சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்திங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு வருமானம் ஈட்டு க்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம வருமானத்த இழக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா பொய்யானா இதுல போய் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கும் வாய்ப்பு இருக்கு எது நமக்கு உண்மையானதுனு தேர்ந்தெடுத்து நம்ம அது வழியில போனோம் அப்டின்னா அது ஒரு நல்ல இதுனு சொல்லாம் தோழரே
ம். கண்டிப்பா தோழரே. கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்றதா இருக்கு அது வந்து ஹெல்தியா இருக்கிற வரையும் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அதந்து சோசியல் மீடியா வந்து அவுங்க பாக்கும்போது நீங்க போடுற போஸ்ட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது வந்து வீட்ல இருக்க வங்களும் பாப்பாங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் பாப்பாங்க தெரியாதவங்களும் பாப்பாங்க தெரியாதவங்க வந்து அது பெரிசா எதுவும் நனுச்சிக்க மாட்டாங்க ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம எதுனா ஒரு கன்டென்ட் அதாவது தப்பா எதுனா போட்டோம்னா வந்து நம்ம கேள்வி கேக்குற மாரி போட்டா எதுக்கு இந்த தேவையில்லாத வேல உங்களுக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு நறைய பேர் கேப்பாங்க அது வந்து நம்ம எவ்ளோவுக்கெவ்வளோ முடியுமோ ஏதோ ரொம்ப ஆரோக்கியமான கண்டன்ட் போட்டோ நம் அதாவது எஜுகேஷன் பத்தியா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாரி நெறைய கன்டென்ட்ருக் க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா இருந்ததுன்னா நெறைய பேர் நம்மளய கூப்ட்டு வந்து நீங்க நல்லா பண்றீங்க கண்டென்ட்டு இன்னும் கொஞ்சோ பண்ணுங்க நல்லா சொல்ட்டு ஊக்கம் மிக்கறவங்களு இருக்காங்க அத பத்தி சில பேர் இரு க்காங்க நம்ம என்ன பண்ணாலு அவங்க வந்து இல்ல இல்ல நீ பண்றதே செரியில்ல நீ பேசுறதே செரியில்ல அப்டின்றவங்க இருக்காங்க அவங்கள வந்து நம்ம இக்னோர் பண்ட்டு போயிலா அதுக்கேத்த மரி அந்த சோஷியல் மீடியா வந் து யூஸ் பண்லா அதுவே ஒரு அடிக்ஷனா வந்து யூஸ் பண்றது தா தவறு அதாவது வந்து நம்ம ஒரு நாள்ல வந்து நம்ளுக்கு அந்த சோஷியல் மீடியால வேல இருக்குனா ஒரு அஞ்சு மண் நேரொ ஆறு மண் நேரொ அதுல வேலைய பாத்துட்டு மிச்சம் இருக்குற டைம் வந்து ஃபமிலியோட ஸ்பெண்ட் பண்றது சுத்தி இருக்றவங்களோட இருக்கறது அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதாருக் க்கு நம்ம வந்து ஃபமிலியோட ஸ்பெண்ட் பண்றதால அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாதாருக்குனு என்னோட தாட் தோழரே
கண்டிப்பா ஆமா தோழரே நீங்க சொன்னது ஒரு நல்ல இதுதா இப்ப நறைய பேர் வந்து பாத்தீங்னா சோஷியல் மீடியா உங்ளுக்கு தூக்கம் வராது இரவு நேரத் தில நீங்க பெருசா இதுலயு பாத்துருப்பீங்க தானே இன்ஸ்டாகிராம்லயு வந்து நெறைய போஸ்டர்ஸ் அந்த மாரி போட்றாங்க இரவு நேரத்துல தூக்கம் வர ல எப்டினா கணவன் இந்த பக் திரும்பிப்படுத்து மொபைல் நோண்ட்றது மனைவி அந்த பக்கொ திரும்பி மொபைல் நோண்ட்றது அந்த மாரி தா நடக்குது மெய்னா வந்து தூக்கம் வரல அப்டின்னா ம் எங்க வீட் லயு அப்டி தா கணவரு வந்து திருமணமாயி ரெண்டாவது நாள்லருந்தே ஃபோன் தா தி திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கனா ஒரு பன்னெண் மணி வரைக்கு நாங்க ஃபோன் பேசுவோ ஒரு ஒரு மாசோ இப்டி பேசிட்ருந்தோ திருமணமாயி ரெண்டாவது நாள் ல்லருந்தே அவர் வந்து தூங்குறக்கு முன்னாடி ஃபோன் தா அது ஒரு மண்நேரம் பக்கம் பாப்பாரு பாத்துட்டு அப்ற நா வந்து நா எதுவுமே சொல்ல மாட்ட மத்த மனைவிங்னா கூட எதாவது சொல்லுவாங்க நா எதுமே சொல்ல மாட்ட ஏனா அவுரு சூழ்நிலை எனக்கு புரியும் ஏன்னா நைட்டு் தூக்க வராதுங்கறனால எதுவுமே சொல்லாம நா நான் பா எனக்கு எவ்வளவு தேவைக்கு போன் யூஸ் பண்ணமோ நைட் யூஸ் பண்ணி நான் வச்சுருவேன் ஏன்னா நமக்கு நீட் இருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் வருமானத்துக்கு பண்ணிட்டு நம்ம சரின்னு போன வச்சுட்டு ரெண்டு பேருமே நாங்க ரெண்டு பேருமே ஸ்பெக்ஸ் போட்டுருப்போம் கண்ணாடிய கழட்டிவைக்கிற சத்தம் கேட்டா போதும் அஞ்சு நிமிசம் இல்ல அவரு வந்து அவர் போன வச்சுட்டு வந்துருவாரு ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் வந்து இருக்குது வந்து புரிதல் இருக்கு சரி தூங்க போற நம்ம டி பண்ணி இருப் கூடாது இவரு இன் கேஸ் நான் நல்லா தூங்குனா கூட இவரு டிஸ்டர்ப் பண்ணிருந்த நான் முழுச்சிருவேன் முழுச்சு ஏதாவது கைய கால ஆட்டிட்டு இருப்பே அதனால வந்துட்டு இவரு சரி பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்ட்டு இவரும் படுத்துருவரு அந்த மாதிரி ஒருஹ ஒரு எப்டி சொல்றது ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணாலுமே ஹெல்தியான அது வந்து ஒரு இதுக்கு போகுது அப்டிங்கற வரைக்கும் ஓகே லிமிட் தாண்டி சரி இவ தூங்கிதான் இருக்க நம்ம இஷ்டத்துக்கு போன் நோண்டலாம் அப்டிங்கிற மாதிரி இருந்ததுனா அது செ ஆகாது இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம லிமிட் நமக்குன்னு வச்சுட்டு ங்க தோழரே அதை வச்சுட்டு நம்ம வந்து வந்து மெயின்டயன் பண்ணோம் அப்டின்னா நல்லா இருக்கும் அ நறைய விஷயங்கள் இருக்கு நறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அம்மா அப்பா வந்து இருப்பாங்க நான் வந்து பாத்தது உண்டு அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போன்யூஸ் பண்ணிருப்பாங்க கொழந்தைங்க பாத்து அது பாத்து எங்காவது நடந்து போயிட்டு இருக்கும் இல்லைங்களா இல்ல கொழந்த எங்க போதுனே கண்டுக்க மாட்டாங்க கேட்ட இங்கதான் எங்கயோ இருந்த கானாம போயிட்டா அப்டிங்க மாதி சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா என்னோட கணவர் எப்டி தெரியுங்களா அவர் உக்காந்து போன் நோன்டிட்டு இருப்பாரு போன் பேசிட்டு இருப்பாரு எல்லாம் பண்ணிட்டுப்பாரு ஆனா வந்து என் கவனம் ந கவனம் ஏ மேலதான் வச்சிருப்பாரு நான் ரூம் குள்ளியே தான் எடுப்பேன் வெளியே போவே வருவே எடுப்ப அந்த மாரி பண்ணிட்டு இருப்பே அந்த கவனம்குறது வந்துட்டு அவரு இதா இருப்பாரு சொ அந்த மாதிரி வந்து என்ன வேலை பண்றாங்களோ சோசியல் மீடியா பாக்குறாங்களோ எதுனாலு ஓகே அத அளவோட இருந்து கவனம் எல்லா பக்கமு இரு இருந்தது அப்டின்னா பிரச்சன இல்லை ஒரு சமீபத்துல ஒரு ரீல்ஸ் வந்து எங் கணவர் அனுப்ச்சுட்டாரு இப்போ இரண்டு நாட்கள் முன்னாடி அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்ச குழந்தை கேரளால நடந்த ஒரு விஷயம் பச்சக்கொழந்த வந்து பாத்தீங்கன்னா தவழ் து வந்து அப்டியே ரோட்டுக்கு வந்துருச்சு ரோட் ல ஒரு பிரைவேட் பஸ் வந்துட்றுக் கு பஸ்ஸுக்காரங்க நிறுத்தி அந்த கொழந்தைய தூக்கிட்டு போய் வீட்ல விட்டாங்க நா கேட்ட ஒரே கேள்வி அம்மாவு அப்பாவு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கே ட்டு கூட குளோஸ் பண்ணி வைக்க மாட்டாங்களா இல்ல தொழரே அதா இந்துநூண்டு கொழந்ததா தவழ்ந்து தவழ்ந்து தா வரு அதுநூண்டு குழந்தாங்க போது கோட்ட கே ட க்ளோஸ் பண்ணி வெச்சிருந்தாலே போது அப்டி என்ன அவங்க ரெண்டு பேரு அப்டி என்ன பண்ணிட்டுறுக்குறாங்க அப்டிங்கறதா ஒரு இது ஏதோ ஒரு வேல இருக்கட்டு அதுக்குன்னு ஒரு கொழந்த இருக்குற வீட்டுல இவ்ளோ அல ஜாக்றதையா இரு
ம் கொஞ்சொ ஆனா அது கொஞ்சோண்டு ஜாக்கிரதையா இருக்கணு அதாவது கொழந்த இருக்கு அப்டின்னா அது ஒரு வயசா இருக்கட் டு சின்ன வயசா இருக்கொ அது தவழ்ந்து போகுது நேரத்துல வந்து கொழந்த எங்க வேணா போனு ஏன்னா அது பேச் சவுவராது அந்த கொழந்தைக்கு வந்து இததா என்னால சொல்லவு முடியாது அதனால நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ஜா குறதையா பாத்துக்கணு ஆ எப்டி வுட்டாங்கன்னு தெரில இது எதனா பண்ணிருப்பாங்க போல அவங்க எதனா வேல இருந்திருக்கும் போல முக்கால்வாசி எல்லாருமே வந்து கவனி கவனி கவனமாதா இருப்பாங்க பட் வந்து அதையு தாண்டி வந் து இந்த கொழந்த வருதுன்னா வந்து அ இன்னு கொஞ்சொ கவனமா இருக்கணு
கண்டிப்பா ஆமாங்க ஆமா தொல்லரொ ஒரு கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா இல்ல டோர்க்ளோஸ் பன்னி வச்சாலே அது போனதுவானதா இருக்கு ஆனா அவ்ங்க தொ அந்த மாரி ப பண்ணமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியால இப்ப யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆ ஏதோ ஒரு பொம்மைய ஒரு இது காட்சி வந்திருக்கு அது எப்டினா அனிமேஷன் வீடியோஉ கெடையாதெ ஜஸ்டு ஒரு ஒர் நம்மக்கிட்ட இருக்குமே அந்த பார்பி கேள்ல்லா வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் பொ பொம்ம பேசுற மாரி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாரி ஆனா அந்த பொம்ம பேசாது அந்த லேடி தா பேசுவாங்க அந்த பொம்மயலா சும்மா அச னுரு சான்ஸ் ச்சுபேசுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணியோட கொழந்தை அஹ் அவ வந்து இப்போ ஆறாவது சாரி ஆறு வயசு ஆகுது ஆறா வய்சுங்ம்போது ஃபஸ் ஜண்னர்ட்டு இப்பதா போறாங்க அவுங்க வந்து எப்பவுமே போன் கொடுத்தா யூடியூப்ல அவுங்களாவே போவாங்க இந்த வீடியோ எடுப்பாங்க பாக்காத வீடியோ அவுங்களே சூஸ் பண்ணிக்வாங்க அவுங்களே இது பண்ணுவாங்க அப்புறோ வந்துட்டு செரின்னு இந்த மே மாச சமயமேல்லா அப்டிதா எங்க வீட்டுல அப்பதா திருமண மாயி இங்க வந்து உட் இருந்தே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து டிவி போட்டுக்கோ நம்ம கொழந்தைங்கனால எதுவுமே சொல்ல மாட்டமா உடக்காந்து ஃபைனிங் நிமோ போடுங்க அப்புறோ வந்துட் இன்னொன் பேர் என்னன்மோ சொ சொல்லு பயனினிமொ கூட செரி ஏன்னா என்னோட காலத்துலருந்து நா பாத்துட்டுதா இருக் அது கூட எனக்கு ஓகே இன்னு நெறைய வீடியோங்களல்லா சொ சொல்லுவோ புதுசா வந்த இந்த அனிமேஷன் இது எல்லாமே சொல்லுவா ஆனா அது எதுவுமே எனக் புரியாது டோராபுஜி புரியு சின் ஜான் எல்லாமே புரியு ஆ வந்து இந்த நெட்ஃபிளக்ஸ் சில வர ஆ பொம்ம படங்கள் எல்லா நமக்கு தெரியாது ஆமா நமக்கு அதெல்லா தெரியாது நெட்ஃப்ளக்ஸ் வந்ததே இப்ப இப்பதா சமீபத்துல வந்தது ஒரு மூன் நால் வர்ஷ நம்மதா வந்துட்ருக்கு அந்த மாரி இருக்கம் போது அ இதுலருக்குற பொம்படல்லா நமக்கெங்க தெரியு ஃபைனிங் நீமோ போடுங்கன் சொன்னா வேணா ஃபைனிங் போட்டு நம்ளு உக்காந்து பாப்போ மத்த பொம்ம படல்லா போட்டா பே பேன்னு உக்காந்து பாத்து எப்படா நம்ம நார்மல் படொ பாப்போ மனிதர்களோட படத்த வந்து பாப்போ அப்டிங்கிற மாரிதாருக்கு அந்த மாதிரியே கொழந்தைகள் வந் ஃபோனு ஃபோனு இல்லனா டிவி இப்பருக்குற போல கொழந்கலெல்லா எடுத்த ஒடனே ஃபோன பாத்துர்றாங்க நா என்னோட நா சொ சொந்தமா வந்து ஃபோன் பாக்குறதுக்கு நா என்னோட காலேஜ் ஃபஸ்ட் இயர் பத்தொம்பது வயசு பதினெட்டு வயசாச்சு எனக்கு அப்பதா வந்துட்டு என்ன நம்பி ஒரு ஃபோன் வந்து வாங்கி குடுத் ஆ இந்தா ஸ்மார்ட் ஃபோன் நீ வச்சுக்கோ அதுவு ந்து கல்லூரி வந்து என்ன சொ சொன்னாங்க அப்டீன்னா கண்டிப்பா வந்து ஸ்டூடண்ஸ் கிட்ட ஃபோன் ருக் க்கணு அப்டின் வந்து கொண்டு வந்தனால ஆச்சரிய நோட்ஸுக்கு கிளாஸ் ரூம் அப்டி இப்டின் நறையா அப்ளிகேஷன்னு அதுக்காகவே வந்து ஸ்டோரேஜ் இல்லாத ஃபோனா மொத மொதல்ல வாங்கி குடுத்தாங்க அதையு வச்சு நா ஓட்டிட்ருந்தே அதுக்கப்ற இறுதி ஆண்டுல வந்து அந்த ஃபோன் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதுலயு செகண்ட் ஹேண்டு தா வந்துட்டு எங்க அப்பா ஒண்ணு வாங்கி குடுத்தாரு அத வச்சு நா வேலைக்கில்ல போய்ட்ருந்த அதுக்கப்ற அதுலயு இன்னொரு மொபைல் வந்து வாங் குடுத்தாங்க வேலைக்காக கால்ஸ் பேசுறக்கு அந்த அதுவு வந்து பாத்தீங்னா அண்ண யூஸ் பண்ணிட்ருந்த மொபைலு இதெல்லா முடிச்சு எப்போ நா ஒரு புது ஃபோன் வாங்குன அப்டின்னா அது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி மூண்லதா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி மூண்ல தா முதல் முதல்ல எனக்கு வந்து ஒரு ஃபோன் கெடைச்சது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கைக் கெடைக்க இருவத்தி ரெண்டு வருஷம் பக்க ஆயிருக்கு நீங்களே சொல்லுங்க இப்ப இருக்கொணு சொ அந்த மாரி ஒரு சுச்சிவேஷ் ஷன்ல இருக்கோ ஆனா எ இப்பொ இருக்குற கொழந்தைகள் எல்லா அப்டி கெடையாது
ஆமா கண்டிப்பா நானா இருக்கட்டோ நானு வந்து டென்த் படிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டு எங்க அப்பாகிட்ட கேட்டே அவர் வந்து டென்த் நீ முடிட்ச்டு வாப் பா அப்டின்னு சொல்ட்டு நா கால் ஃபோன் வாங்கி தரே அப்டின்னாரு அதாவது வந்து அது டென்த் முடிஞ்சதுக்கு அப்புறோ வந்து நம்ம ஃபோன் வந்து நம்ம கைல தா இருக்கு என்னா எக்சாம் நம்ம ஒழுங்கா எழுதணும்னா அதுல வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் மேல வந்தது அதாவது சிக்ஸ்டி செவன்டி அப்டி வந்ததுன்னா நல்ல ஃபோனா வாங்கி தருவாரு எனக்கு வந்து சுத்தமா நம்பிக்க இல்ல டென்த் மார்க் மேல ஓகே வா அதனால நா என்ன பண்ணேன்னா இ இ எனக்கு இப்போதைக்கு வேனா நா டூவெல்த்து முடிச்சதுக்கு அப்
நேரம் குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு இதுல தொடர்வோம் அப்டியே நன்றி நன்றி நன்றி நன்றி